ஹலோ ம் சொல்லுங்க ம் கேக்குது கேக்குது அதனால இந்த மாரி சத்தானதெல்லா குடுங்க ரொம்ப நல்லது அவருக்கு
ம் சரி கண்டிப்பா குடுக்குற என்ன சாப்ட்டீங்க நைட் என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு என்ன இன்னைக்கு மதிய வந்து காளான் பிரியாணி
ஓ சூப்பர்
காளான் பிரியாணி நம்ம தயிர்த்து பச்சடி எல்லாமே ம் வீட்லதா ஆமா நேத்து நேத்து காளான் வாங்ட்டு வந்டோ வாங்கிட் வந்ட்டு க்ளீன் பண்ட்டு இன்னைக்கி
யார் சமைப்பா அம்மாவா இல்ல ஒய்ஃப் தானா ஓகே ஓகே எப்டி இருந்துச்சு
ம் சூப்பராயிருந்துது எப்பயுமே நல்லாருக்கு
ஒய்ஃப் சமையல் சூப்பரா இருக்கு
ம் நல்லாருக்கு நல்லாருக்கு
ம் ஓகே ஓகே
நாங்க தனியா இருக்கோ அம்மா வீடு எங்க வீட்ல இருந்து தூர
அப்டியா என்னாச்சு ஒன்னா இருக்கலயா
இல்ல நாங்க மூணு மூணு நாலு பேரு அண்ண தம்பி நாங்க அஞ்சாறு பேரு அதனால எடம் பத்தல கல்யாண ஆனவுடனே ஃபர்ஸ்ட் எனக்கு அப்ற தம்பிக் கல்யாணம் ஆச்சு அதனால இப்போ மீதி ரெண்டு மூணு பேருக் கூட இருக்குறாங்க அம்மா அத்தா கூட ஆ ம் நா தா ஃபர்ஸ்ட்டு
அப்டியா
நால்ர வருஷ நாங்க அங்க தா இருந்தோ எல்லா ஒ ஒட்டுக்காதா இருந்தோ அடுத்து ரெண்டாவ தம்பிக் கல்யாண பண்ற அப்போ இப்ப வீடு பத்தல அதனால நாங்க தனியா இருக்குறோ
அது சரி
ம்
எயிட்டீன்ஸா நைன்டீன்ஸா
புரியல என்னது
ஒரு நிமிஷ
ஆ
ஹலோ
ம் சொல்லுங்க
கேக்குதா
ம் கேக் கேக்குது
இல்ல நீங்க நைன்டீன்ஸா இல்ல எயிட்டீன்ஸா
நயன்டீன்ஷா என்னபுரியில என்ன கேக்குறிங்கன்னு
உங்க ஈயர கேட்டே
நைன்டிஸ் தா
தொண்ணித்தி
கண்டுபுடிங்க பாக்கலா
அய்யயோ எப்டி கண்டுபுடிக்கிறது தொண்ணித்தி ரெண்டு தொண்ணித்தி ஒன்னு தொண்ணூறு
தொண்ணூறு
தொண்ணூறே ஓகே ஓகே அப்போ எங்க அண்ண வயசு
தொண்ணூறு கரெட்டா தொண்ணூறு தா
மன்த்து
ஃபிப்ரவரி
பிப்ரவரி ஓகே ஓகே நானு நைன்டீன்ஸ்தா
ம் எத்த ஒன்னே நீங்க தொண்ணத்தி ஏழா நீங்க
ஆமா
ஆமா எங்க வீட்ல தொண்ணுத்தி அஞ்சு அவுங்க
தொண்ணித்தி ஏழுே நானு மே
ம்ம் அவுங்க ஏப்ரல் நா ஃபிப்ரவரி
அது செரி நானு மே
ம் உங்களுக்கு டேட்டு உங்களுக்கு என்ன பயணா பயணுக்கென்ன டேட்டு டேட் ஆஃப் பர்த்து
ஜேன்வரி
நீங்க மே
மே ஆமா
ஜனவரி என்னா ர டேட்டு
பத்தம்போது
பத்தம்போது சேரி சேரி சேரி எங்க வீட்ல பாத்தீங்ன்னா அ எங்க ஃபேமிலில ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான மிராக்கள் நடந்துருக்கு
ஏ
நா வந்து அ ஃபிப்ரவரி நைன்
ம்
சரிங்ளா ஃபு ஏப்ரல் நைன்
அய்யயோ ஆ
வருஷம் மட்டுந்தா வேறயா அதே மாரி பைய பாத்திங்ன்னா ஜனவரி ல இருவத்தொம்போது
இருவத்தொம்போது ஆ
பாப்பா வந்து ஜூலை இருவத்தொம்போது
சூப்பர் அது எப்டி மேய்ச்சிங்கா வந்திருக்கு
இது இது எதிர்ப்பாகாம நடந்தது எல்லாமே எதிர்ப்பாகாம நடந்ததுதா
அதிசயமா அதிசயமா நடந்தது
ஆஹ அதிசயந்தா கண்டிப்பா அதிசியந்தானே இது
ஆமா ஆமா கண்டிப்பா
கேப்பாங்க எதர்ச்சியா நடந்ததுக்கு அரேஞ்சு மேரேஜ்தா அ எதர்ச்சியா நடந்ததுதா எல்லாமே எங்குளுக்குதா ஓகே இல்ல சொந்தோலா கடையாது டோட்டலா அவுங்கது வேற நாங்க வேற
அப்டியா உங்க ஊரா
ம் ஊரு எங்க ஊர்தா எங்க ஊர்தா சேலந்தா என்ன எங்க வீட்லருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு டிஃப்ரெண்ஸ்
அப்புடியா பத்து கிலோமீட்ரு அப்ப வந்தா வந்தா இங்கதா இருப்பாங்ளா
யாரு
இங்கயே செட்டுல் ஆய்ட்டாங்ளா
புரில என்ன கேகுறீங்கன் நீங்க
இல்ல அவுங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்கயே செட்டுல் ஆய்ட்டாங்களான் கேக்குற
ம் இங்கதா இருக்காங்க அம்மா வீட்டுக்குன்னா புரில நீங்க என்ன கேக்குறீங்கன் புரில எனக்கு
உங்க ஒய்ஃபோட அவங்க அம்மா வீட்டுக் போமாட்டாங்ளா உங்க ஒய்ஃபு
ம் போவாங்களே
அப்டியா
ஆனா இப்போ வந்து அப்டியே மாரிடுச்சு அது வந்து கல்யாண் தப்ப பத்து கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்ல இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கனா நா என்ன சொல்றது அதிகபட்சோ என்ன ஒரு ஒரு கிலோமீட்ருக்குள்ளதா இருக்குறாங்க
அப்டியா டெய்லி போமாட்டாங்க எப்பயாவ்து போவாங்ளா
ஆஹ எப்போது போவாங்க அதாவது கல்யாணோ ஆன புதுசுல வந்து இப்ப எ எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்டின் தெரில நா பாத்த வரிக்கு எல்லாருமே என்ன கல்யாணோ ஆன புதுல அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறே போறேன் சொல்லுவாங்க
ம் ஹும்
இப்ப நானே போ சொல்ற ஆன போ மாட்டிக்குறாங்க இங்கதா இருப்பே அப்டிங்றாங்க
அது சேரி
அவுனுக்கு இங்கயே அத என்ன சொல்றது அம்மா வீட்டுக்கு போறது அங்க பாத்தீங்கனா அவுங்க தம்பி அவுங்க தம்பி ஒய்ஃபுலா அங்க இருக்குறாங்க
ம் ம் ம்
அப்டிங்கறப்ப இங்க இருக்குற அந்த ஃப்ரீடம் மாரி அங்க இருக்காதுல உங்களுக்கு ஒரு நாள் போய் தங்குனாலு
கண்டிப்பா ஆனா நாங்கலா அம்மா வீட்லயேதா இருப்போ
ஆ சேரி சேரி
அப்டியே போனாலுமே காலைல போயிட்டு சமச்சுட்டு
ம் ம்
அது என்னமோ சாப்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோ
ம் ம் இப்ப நீங்க இருக்கறது இப்ப அம்மா வீட்லயா மாமியார் வீட்லயா
எங்க அம்மா வீட்லதா இருக்கோ இருக்கேன் அங்கல்லா போ மாட்டே சேட்டடே சேட்டடே சண்டே மட்டு போவே
செரி அவுங்க எது சொல்ல மாட்டாங்களா
ஆஹா இல்ல எது சொல்ல மாட்டாங்க
ஆ கல்யாணோ முன்னே எல்லாருமே அங்கதா மாமியார் வீட்டுக்கு தா போவோ நீங்க டிஃப்ரண்டா இருக்குறிங்க
ஏன் ஹஸ்பண்ட் வந்தா மட்டு போவே
ஓ அவரு வெளி நாட்ல இருக்குறனாலயா
ஆமா
சேரி சேரி சேரி
இருந்தா அப்டிதா காலைல போயிட்டு சமைச்சிட்டு வந்துருவோ வீட்டுக்கு கே மதியானோ ஒரு ஒரு மணிக்குலா வந்துருவோ காலைல பதினோ மணிக்கு போவோ ஒரு மணிக்கு வந்துருவோ திரும்ப நைட்டு வந்து ஒரு ஒன்பது மணி ஒம்போதர மணிக்கு போவோ போயிட்டு கால்ல ஆறு மணிக்குலா வீட்டுக்கு வந்துருவோ திரும்ப ரொட்டீன் அதுக்கப்றோ பதினொரு மணிக் போவோ அந்த மாதிரி
அதா அதா இப்ப இங்கதா இருக்காங்க பக்கத்துல இரு காங்க நெனைச்சா போய்க்குவாங்க அவ்ளதா அவுங்ளுக் எப்ப தோணுதோ அப்ப போவாங்க நானு ஏன் போறன் சொல்றது கெடையாது அவுங்களுக்கு போணு அவுங்ளுக்கு எப்போ தோணுதோ அப்ப போவாங்க அவ்ளோதா
எனக்கு இங்க அம்மா வீடு இல்லாமலா எங்குளுக்கு முடியாது எங்க ஊர்ல எல்லாருமே அப்டி தா
ஓ அந்த சைடு அந்த மாரியா
ஒரு சிலவங்க செட்லா செட்டில் ஆயிருவாங்க ஆ ஒரு சிலவங்க அது ஆக மாட்டாங்க
ம்
என்னாலலைலா சத்தியமா முடியாது
க்கு க்கு ஆ நீங்க சொல்ற கான்செப்ட் இதுல இருக்குது எங்க காயல்பட்டினத்துல இருக்கு கரெக்டா
அது என்னன்னு தெரிலியே கடையநல்லுர்ல இருக்கு
இல்ல இல்ல காயல்பட்னத்துல பாத்தீங்கனா இப்ப எப்பயிமே ஒரு வழக்கோ என்னன்னா கல்யாணோ ஆகி பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு போவாங்க ஆனா அங்க பாத்திங்கனா கல்யாணாகி மாப்ள தா மாமியார் வீட்டுக்கு வரணு
அது காயல்பட்ணத்துல இல்ல அதினாமபட்ணத்துல
கா அது பக்கத்துலதா எல்லாமே அங்க தா இருக்குது நீங்க சொல்றது அங்க தா பக்கத்துல தா
இல்ல அதினாமபட்னம் எங்க இருக்குனா அது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு
அது அந்த பக்கமா தஞ்சாவூர் பக்கமா ஆனா காயல்பட்ணத்துலியு அதே ரூல்ஸ் தா ஃபாலோ பண்றாங்க
அப்டியா
ஆமா அங்கியு பாத்தீங்னா அந்த ஊர்லயு பாத்தீங்னா இதே ரூல்ஸ் தா
அது செரி
ம்
என்ன மறுபடியு ஃபீவரா இருக்கா அய்யயோ
டெம்ரேச்சர் செக் பண்ட்ருக்கிங்ளா
ம் ஆமா கரெக்ட் ஒன் நாட் ஒன்னு தா இருக்கு
அதா நா சொன்னனே முதுல அந்த பத்து போட்டுட்டே இரிங்க திருப் க சு காஞ்சிச்சுன்னா திருப்பி அப்டே தலக்கிழ ஒரு டைம் போடுங்க அந்த துணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு டைம் நெனச்சு திரும்ப ஒரு டைம் போடுங்க
இப்ப நா பண்ண ஆரம்பிச்சே இப்ப அழ ஆரம்பிச்சிருவா
அதா ப கொஞ்சோ ச சட்டைலா போட்ருந்தா கொஞ்சோ ஃப்ரீயா கழட்டி உட்டிங்கனா காத்து பட்டாவே காய்ச்சல் கொறங்சுரு மே காத்து பட்டாவே ம் ம்
ஏனா ஃபேன அமத்தி போட கூடாதா
ஆ போட்டு உடுங்க அவன காத்து பட்டாலே நல்லது தா
குளுருதுங்குறான்
குளுர்தா லைட்டா வெச்சுக்கங்க ஏனா காத்து பட்டாத அவுங்க காச்சல் வந்து எறங்கு ஒடம்ப விட்டு இப்ப காத்து படாம நீங்க ஆஃப் பண்ணி வெச்சிந்தா கதகதப்பா இருக்கு அவுங்களுக்கு ஆனா காச்சல் வந்து விடவே விடாது
அப்டியா அது வேற இருக்கா
ஆமா இன்னு நெ நெறயா நீங்க இன்னு கத்துக்கணு
ம் எனக்கு புள்ள விசியத்துல வரும்போது நா ரொம்ப
அப்செட் ஆயிருவீங்க சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் ஆயிருவீங்க
ஆமா ஐ மீன் அவ விசியத்தில வேற யாராவது என்ன சொல்றாங்ளோ அததா நா ஃபாலோ பண்ணுவ இப்ப யாராவது இத பண்ணாத இப்டி ஆகு அப்டினா அத நா பண்ண மாட்ட
அதா அதா அதா ஏனா இதெல்லா நாங்க பண்ணிருக்கோ நாங்க அதனாலதா உங்களுக்கு அட்வைஸ் நா சொல்ற
ம் எனக்குனு வரும்போது நா எதயுமே கேர் பண்ணிக்க மாட்ட ஆனா எனக்கு என் புள்ளனு வரும்போது அப்டிதா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது இப்டி ஆயிடுச்சே அப்டின்னு சொல்லிட்டு
அதா அதா நீங்க பத்து போடுங்க பத்து போட்டாவே நா ரெடி ரெடி ஆயிருவாங்க
நாளைக்கொரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு இங்க வெளியூருதா கூட்டு போனுன்னு நெனச்சிருக்கேன் திருநெல்வேலி
அதா இப்ப என்ன நாளைக்கு நா நாளைக்கென்ன வியாழக்கிழமயா வெள்ளிக்கிழம ஜும்மாவா ரெண்டு நாள் ரெஸ்ட் வுட்டுருங்க அ என்ன இப்ப என்ன என்ன ஐ ஏ எஸ்கா படிக்கிறாரு இந்த வயசுல இப்ப போவ போவாண்டு யாரு கேட்க போறதில்ல
இன்னு ஒரு வாரத்துக்கு ஆ இது இப்போ இப்போ நீங்க சொன்ன மாரில்லா எங்க வீ ட்லயு சொன்னாங்க அவன் என்ன கலெக்ட்ரா படிக்க போறான் நீ அவன கொண்டு போய் விட்ட ஐ மீன் நா இருக்கறதுனாலதா அவன கூட்டு போனானா அஜஸ் த்துள்ளதான இருக்கேன் ஆனா வேற வேற ஸ்னாலூ அப்ப அப்ப செக் பண்ணிட்டு ம்
ங்க இருந்தாலு அந்த ஒடம்பு சரியில்லா டைம் பாத்தீனா புள்ளைங்க ஒரு மார் இருப்பாங்க அப்ப அம்மா கூட இருக்கணு அந்த அரவனைப்பெல்லா எதிர்பார்ப்பாங்க கிளாஸ்லனா தனியா இரு அப்போ அந்த மை மைண்ட் வந்து ஒரு மாரி யோசிக்கும் அப்போ ஒவ்வொரு புள்ளைங்க ஒரு ஒரு மாரி இருப்பாங்க
தேடி வருவான் எம்மா வெண்ணி கொடு ரெஸ்ட்ரூம் போகுணு அப்டின்னு சொல்லிட்டு வருவான்
ம் ம்
நானும் போய் அடிக்கடி பாத்துப்பேன் ஒரு ஹாஃப் அன் அவர்க்கு ஒர்க்கா என்ன பண்றான் ஏது பண்ணுறான்னு
ம் ம்
இவன் இவன் எப்டி செய்வாரு இவன் ஒடம்ப வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது ஸ்கின்லயும் பாத்தீங்கன்னா எதாவது எறும்பு கடிச்சா கூட ஃபுல்லா அலர்ஜியா வந்துரு
தடுச்சிரு ஆமா அப்போ அவருக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாஇருக்குது அதுதான் காரணோ
இந்த நியூட்ரோஃபில்ஸ்ன்னு ஒரு செல்லூ இருக்கு அந்த செல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இவனுக்கு அதா அதுதா நம்ம ஒடம்புல க்கு நோய எதுத்து போராடுற ஒரு செல்லு அது அவனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு
அதா அதா பப்பாளி குடுங்க அப்ப அப்ப பப்பாளி குடுங்க அது நல்லது.
நா அதா வீட்ல சொன்னாங்க காலைல பப்பாளி எலய எடுத்து
ஆ சார் சார் எடுத்து குடு குடுக்கணு கஷாயம் போட்டு அதுல உங்களுக்கு அப்டியே ப்ளேட் எடு தூக்கி வுட்டுருவட டக்குன் தூக்கிவுட்டு ஒடம்பு ரெடியாயிரு ஒடனே அந்த ஒயிட் பிளட் செல்ருக்கு பாத்தீங்ளா அது அதுல தா இருக்குது.
அதுலதா இருக்கு அப்டிதா பண்ணணு காலையில எஞ்சோனே கஷாய போட்டு குடுக்கனு ஃபஸ் டு மருந்து கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறோ அதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு அப்பாயின்மென் போடனு
ம் ம். அந்த மாரி பண்ணா பப்பாளி பழ கூட அப்ப வாரத்துல ஒரு நாள் அப்பப்ப குடுங்க அது ஒடம்புக்கு நல்லது.
பப்பாளி பழ சாப்புடுவா
ம் அதா ரேண்டமா ஒரு வயசு வர வரைக் க்குமே ஒரு எட்டு வயசு வர வரைக்கு இல்ல ஆறு வைஸ் சான்ற வரைக்கு ஆமாக்கா அவுங்களுக்கு எல்லாமே குடுத்து பழக்கனு அப்பதா அவுங்க ரெடி ஆவாங்க ஒடம்பு எல்லாமே
ம் ஹிம்
இப்ப வந்து அத குடுக்கல இத குடுக்கலனு வச்சுக்குங்க அவுங்க அப்டியே செட் ஆயிட்டாங்கனா அவுங்க ஒடம்பு அந்த வீக்கான இதுலயே வளர ஆரம்பிச்சினா ரொம்ப கஷ்டமாரு ஃபூயூச்சர்ல உங்களுக்
அது சேரி.
அ சாப்புற விஷியத்தில யோசிகாதீங்க மெரட்டியாவது சாப்ட வச்சுருங்க.
ஓகே ஓகே
அந்த மாரி ஃபாலோ பண்ணு
செரி நா கூப்புட்றே
ம்